ஹலோ ஹலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்குறே தோழி நீங்க எப்டி இருக்குறீங்க
நா நல்லா இருக்கே தோழி சாப்ட்டாச்சா
சாப்ட்டே தோழி நீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டே தோழி
என்ன சாப்பிட்டீங்க தோழி
ஆ பூரி சாப்ட தோழி நீங்க என்ன சாப்ட்டீங்க
நானா தோழி இட்லிவு சட்னி தோழி
அப்படிங்களா மதிய உணவு ரெடி பண்ணியாச்சா
நா இல்ல தோழி பண்ணணு இதுக்கப்பறந்தா நீங்க பண்ணிட்டீங்களா
பண்ணனு நா ஏ பையனோட பிரவுன் ஷீட போட்டுட்ருந்தே சரி அத வச்சுட்டு பண்ணலா சொல்லிட்டு
ம் இன்னைக்கு தானே முதல் நாள்
ஆ நீ ஆம் ஆமா முதல் நாள்
ம் சேரி சேரி சேரி என்ன டிஃபின் சமைச்சிங்க பசங்களுக்கு
பசங்களுக்கா பூரிதா பூரிதா பண்ணே தோழி
அப்படியா மத்யான கூட பூரிதானா
இல்ல இல்ல மத்யான வந்து சாப்பாடு தா இப்போ ஆப்டேதா அதனால நனச்சு காட்டல சரிங்க தோழி
சரி தோழி இன்னைக்கு என்ன டாபிக் தோழி
நீங்க சொல்லுங்க தோழி
ம் சுற்றுலா பயணம் அதுதா டாபிக் தோழி நீங்க எங்காவது சுற்றுலா போயிருக்கறீங்களா
ஆ இந்த கொடை விடு விடுமுறையில வந்து நாங்க இந்த ரிசார்ட் சொல்லுவாங்கல்ல அங்க போயிருந்தோ தோழி ஒ ஒரு நாள் சுற்றுலா பயணம் மாரி அங்க போயிருந்தோ ஆ நல்லா இருந்துச்சு அந்த மி நீச்சல் குளம் அதுல வெளாண்டது அதெல்லா கொஞ்ச நல்லாருந்துச்சு தோழி
ம் சரி நாங்க இப்பதா தோழி கோடைக்கானல் போனோ
கொடைக்கானல் போன்னீங்களா நல்லா இருக்ககுமே அந்த கிளைமேட்ல கொஞ்ச நல்லா இருக்கும் மே ஜில்லுனு எத்தன் நாள் பயணம் போனீங்க
நாங்க வந்து அந் இந்த ஊர் மட்டு போல நாலஞ்சு ஊர் போனோ நாகூர் போனோ அதுக்கப்புற வந்து ஏற்வாடி போனோ அதுக்கப்புற வந்து இன்னொரு ஒரு ஊர் போனோ அதுக்கப்புறந்தா கோடைக்கானல் போனோ நல்லா இருஞ்சுச்சு தோழி எல்லா ஊரு நல்லா இருந்துச்சு ஆனா இது கொஞ்ச பெஷலா இருந்துச்சு ஆமா தோழி இல்ல இல்ல ஃபமிலியோ ட வேன்லதா போனோ தோழி
அப்படிங்களா நல்லா இருக்குமே எல்லாரும் சேர்ந்து போறது பேசிட்டு சிருச்சிட்டு அந்த மாதிரி ஜாலியா என்ஜாய்
ஆமா தோழி ஆமா அது வேற இந்த கோடை க்கானல் வந்து நல்லா இருந்துச்சு அந்த அந்த இடம் நல்லா இருந்துச்சு
ஆமா நல்லா இருக்கும் நானும் போயிருக்கேன் தோழி ஒரு டூடைம்ஸ் போயிருக்க
ம் சேரி தோழி அதான் அங்க இருக்கிற மலைங்கள் தான் நல்லா
ஆமா மலைங்கள் நல்லா இருக்கும் அப்புறம் அந்த அந்த போட்டிங் கூட அந்த இது போட்டிங் போறது நல்லா இருக்கும் ஹார்ஸ்
ஆமா தோழி ஆமா தோழி அது வேற அங்க வந்து இந்த குணா குகை கேள்விப்பட்டு இருக்கறீங்களா அது கூட அங்கதான் இருக்கு தோழி
குணகுகை இப்ப எப்படி அங்க வந்து அலோ பண்றாங்களா உள்ள
இல்லத்தோழி அங்க வந்து இது போட்டுருக்காங்க தோழி சீல் போட்டுருக்கிறாங்க உள்ளல்லா அலோ பண்றது இல்ல கேட் போட்டு இருக்கிறாங்க வெளியில இருந்துதான் பாக்க ண்ணும் அந்த குகையல்லாம் ஆனா அதை பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு தோழி
ஆமா தோழி ஆமா அப்படித்தான் இருக்கும் நாங்க போம்போது கூட அந்த கேட் தான் போட்ருந்தாங்க இல்ல இல்ல அனு அனுமதி இல்ல சொல்லிருக்கேன் நா போயிருக்கேன் தோழி நா ஒரு ஒரு பாத் நான் இல்ல தோழி கொடைகானல் மட்டும்தான் போயிருக்கே வேற எங்கயு போனதுல்ல
அப்டியா நீங்க நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா இந்த கேரளா எல்லாம் போங்க அது அந்த இடம் ரொம்ப நல்ல நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நானும் போனதுல்ல நெக்ஸ்ட் நம்ம அங்கதான் போணும்னு இருக்கறோ
அதுதா நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் கேரளா அப்பறம் அந்த ஒகேனக்கல் சொல்றாங்கல்ல அங்க அங்கல்லா போலாம்னு பேசிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வெகேஷன்ல போலான்ட்டு
ம் சரி தோழி ம் அதான் நெக்ஸ்ட் ட்டு நாங்களும் அங்கதா போலாம்னு இருக்கறோ அந்த இட கூட நல்லா இருக்காமே ம் செரி தோழி
ம்
ம் என்ன என்ன அங்க போனா என்னன்னா அங்க ரொம்ப வெலையா இருக்கு க்கு தோழி
ஆமா தோழி அங்கதா நம்ம ஊரோட அவங்க வெளிய எல்லாம் கொஞ்சம் போயிட்டோம்னா வெல அதிகமா சொல்றாங்க எல்லாத்துக் எப்பயுமே சாப்பாடு ஆக்கட்டும் எல்லாமே
ஆமா ரொம்ப நல்ல அதிக அதிக வெல வைக்குதுா அங்கல்லா ம் ம் என்னன்னு தெரியல ஆனா அங்க போனோனா நம்ம என்ன தெரிமா பண்ணிட்டோ சின்ன கேஸ் தெரியுமா உங்களுக்கு
ஆமா அது எடுத்துட்டு போயுனும்
ஆமா அதுதா எத்துன்னு போனும் நாம
ம் நாங்களும் அந்த ரெசார்ட் போயிருந்தோல அப்போ வந்து இந்த கரண்ட் அடுப்பு எத்துட்டு போயிருந்தோ அங்க போயிட்டு அது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா கஷ்டமா இருந்துச்சு பண்ணி சாப்பிடுதூக்கு அத அடுப்புல வேற வெறகு அடுப்புல தா பண்ணி சாப்ட்டோ அதுவு ஒரு நல்லாதா இருந்துச்சு அது ஒரு ஒரு ஒரு மாதிரியான மகிழ்ச்சியா இருந்துச்சு
ஆமா தோழி ஆனா நாங்க எட்டுன்னு போனோம் கேஸ் ஆனா அது லீக்கேஜ் ஆயிடுச்சு தோழி எல்லாமே போயிச்சு அந்த கேஸ்ல
ஓ அப்டிங்களா நீங்க செக் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கலால வீட்ல
நாங்க வீட்ல இருந்து செக் பண்ணி எடுத்துன்ட்டு போகுபோது நல்லாதா இந்துச்சு அதுக்கப்புறம் என்னன்னு தெரி ல அது வேன்ல வக்கும் போது ஏதோ ஒரு ஸ்மெல் வருது நாம என்ன நினைச்சட்டோம் அந்த டீசல் வாசனனு நினச்சிட்டோ அதுக்கப்பறம் தான் போய் பாத்தா அது டீசல் வாசன இல்ல அது வந்து இந்த மாரி எரிவாய் வாசன வருது அதுக்கப்றம் அது கொஞ்ச நேர வெளில வ ச்சே அதுக்ப்பற தா என் என்னாடா இது பாத்தா எல்லா கேஸு வேஸ்ட்டா போயிடுச்சு அ எர்நூர்பா அந்த கேஸு ஆமா அது வேற இந்த கேஸ் சு விலைவாசில தா அந்த கேசே நாங்க வாங்கனு
ஆமா இப்போ ரொம்ப வெலவாசியாருக்கு அந்த கேஷூ இப்போ வீட்டுக்கே நம்க் கெடைக்க மாட்டேங்குது அந்த ஓட் டல்லலா கூட நறைய அது கேஸ் கெடைக்கல சொல்ட்டு ரேட்லா ஏத்திட்டாங்க சாப்பாடு ரேட்டு எல்லா ரேட்டு ஏத்திட்டாங்க
ஆமா நம்ம அங்க வேற எது எதுமே சாப்புறது கூட முடில நாங்க கேஷூ கேஸ் வாங்கின் போய்னு
நெறய நெறய கடைங்க வர மூடிட்டாங்க அந்த கேஸ் சிலிண்டர் இல்லாதனால நறைய கடைங்க மூடி
ஆமா தோழி ஆமா அதா என்ன பண்றதுன்னே தெரில அதுக்கப்ரோ என்ன பண்ணோ அங்க இருக்குற ஓட்டல்ல தா போய் சாப்ட என்னா கொஞ்சோ அதிகமாச்சு காசெல்லா
ஆமா அதுதா அவங்க வெளியே போட்டா
ஒரு எடத்துல கூட ஃபேன் கூட இல்ல ஏசி கூட இல்ல
ஆமா நல்லாருக் க்கு அங்க ஃபுல்லா ஜில்லுன்னு எப்பமே ஜில்லுன் தா இருக்குமாமே அங்க ஃப்ரிட்ஜு கூட அவ்ளோ இருக்காது அங்க நானு போயிருக்க ஆமா ஏசி இருக்காது ஃபேனு இருக்காது
ஆ ஃபிரிட்ஜ் கூட அந்த ஆனா அங்க இருக்குற குளிர் பானம் எல்லா நல்லா ஜில்லுன்னு ஏதோ ஃபிரிட்ஜ்ல வச்ச மெரியே இருக்கு நாமலே நாமலே ஃப்ரிட்ஜுக்குள்ள போன மாரி ந்துச்சு அந்த ஊருக்கு போனா
ஆமா ஆமா
ம் ம்
புரில
கோடை காலத்துல கூட
ஆமா நம்ம போனதே கோடைக்காலம் வெயில் காலத்துல தா போன அ நம்ம வந்து இந்த கன்னியாகுமரி போலான் இருந்தோ அங்க வந்து இது இல்ல அ இன்னா வெயில் ரொம்ப அதிகமாந்துச்சு அது கூட அங்க வந்து வழி இல்லன்னு சொல்லிட்டா டாங்க அதுக்கப்றம் தா நெக் நெக்ஸ்ட் பிளான் வந்து கோடைக்கா நாங் போனு போறத்துக்கே ஐடியா இல்ல என்ன கன்னியாகுமாரி போலனாலு கோ கோடைக்கானல் போலான் சொல்லி அங்க போயிட்டோ அதுக்கப்றம் தா தெரிஞ்சு ச்சி அதுவே பெஸ்ட்டுன்னு ஏனா அங்க அங்க ரொம்ப அதிகமா வெயில் ந்துச்சு நாங்க போகம்போது அனால பரவால நல்லா இருந்துச்சு பசங்களுக்கெல்லா அந்த குளிரே தெரில
ஆமா பசங்களுக்காவது ம் நல்லாருக்கு நாங்க போனது வந்து அந்த ரைனீ சீசன் அந்த மழைக்காலத்துல தா போயிரு இன்னு குளிர் அதிகமா இருந்துச்சு அங்க அந்த மலைல லா அந்த ஃபால்ஸ் தண்ணி வருல்ல அங்க அந்த டைம்ல ரொம்ப குளிர் மழை ரொம்ப நறைய மழை வெளில சுத்தி த்த கூட முடில அந்த மாரி மழ பெஞ்சுட்ருந்துச்சு நாங்க போகும்போது ஆமா நாங்க போனது மழைக்காலத்துல தா போயிருந்தோ அந்த அக்டோபர் சீசன்ல போயிருந்தோ ஆமா கொஞ்சோ என்ஜாய் பண்ணோ கொஞ்சோ மழை இல்லாதப்ப கொஞ்சோ என்ஜாய் பண்ணோ இல மழ பெய்ர போது வேன்லே உள்ளதா ஒக்காந்துட்ருந்தோ சேரின்ட்டு
சேரி சேரி அது வேற இன்னொன்னு என்னன்னா அங்க இருக் குற வந்து மலைங்கள பாத்தீங்களா எப்டி இருக்குல்ல வீடு எல்லா
ஆமா மேல மல மேலதா வச்சிருக்காங்க அது பஸ்ல போகும் போது மேல ஏறும் போது எல்லா
இல்ல எனக்கு ஒரே ஒரு சந்தேகோனா அவங்க ஏதாவது வாங்க சாப் புன்னு கீழே வர்ணு எப்டி வருவாங்க அங்க ஒரு லைட்டு கூட இல்ல அந்த வழியில
அவங்களுக்கு பழகி இருக்கு சிஸ்டர் தோழி அவங்களுக்கு எல்லா பழகி இருக்கு அ வங்க எல்லாமே ரெடியா வச்சுப்பாங்க இல்லன்னா கீழே கடைங்கல்ல வீட்ல கூட சில பேர் விப்பாங்க தெரியுமா அந்த மாரி கூட இருக்கு
ஆமா ஆமா அதா அது எப் டின் தெரியில நானு பல தடவ யோசிப்பே எப்டி அவங்க மேலே போறாங்க கீழே வராங்க இப்ப சைக்கிள் போனோனா கூட அங்க டக்கு டக்குன்னு பஸ்ஸு வருதா எப்டி அவங்க ட
ஆமா கொஞ்சோ கஷ்டோதா ஆனா அவங்களுக்கு பழகிற்க்கு நம்ளுக்கு எப்டி இந்த சிட்டி வாழ்க்க பழகிருக்கோ அந்த மாரி அவங்களுக்கு அந்த வாழ்க்க பழகி இருக்கு
ஆமா ஐ நாம போய் அந்த எடத்துல செட் ஆகாது நாம போய் அந்த எடத்துல இருந்துன் வெச்சுக்கோ ஒரு நாள் கூட தாங்க மாட்டோ
க மாட்டோ நாமளு அங்க போனா அவங்களுக்கு நம்ம செட் ஆவாது அவங்க இங்க வந்தா அவங்களுக்கு செட் ஆவா அவங்க இந்த வெயில் செட் ஆவாது அவங்க இந்த வெயில தாங்கிக்க மாட்டாங்க
அவங்களுக்கு வந்து குளிர்ச்சிலேயே இருந்து பழகம் ஆயிச்சுல்ல அனால இந்த வெயில் தாங்காது அவங்களுக்கு ம் இன்னொன்னு என்னன் னா நாங்க போன ரெஸ்டாரண்ட் அவங்களே சமச்சு கொடுத்துட்டாங்க அவங்களே டிஃபன் பண்ணிட்டாங்க அவங்களே எல்லாமே பண்ணிட்டாங்க ஆனா காசு மட்டு கொஞ்சோ அதிகோ ஆமா ஒரு இட்லி வந்து ஆன் பத்து ரூபா பதினஞ்சு ரூபான்னு குடுத்தாங்க
ம்
ம் காலைல டிஃபன் நாங்க அங்க வாங்கிக்கிட்டோ ம ராத்திரி கூட டிஃபன் நாங்க அங்க வாங்கிட்டோ மதியான மட்டு நாங்க பிரியாணி செஞ்சுக்கிட்டோ
அப்புடிங்களா நீங்க அங்க செய்யறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சா
கீழேருந்து மேலே போகும்போது எல்லாமே வாங்கிட்டோ ஏனா அந்த டிரைவர் சொன்னாரு பஸ் டிரைவ ரு இந்த மாரி மேல ஏறும்போது எந்த கடையு இருக்காது நீங்க கீழ எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்றோ மேல ஏறுங்கன்னு சொல்லிடோ அனால நம்ம வாங்கிட் நம்மளுக்கு வந்த ப்ரஸ்ஸு வே அ டிரைவர் நல்லவ நல்லவர் தா
ம் ஆமா சில பேர் அந்த மாரி சொல்லுவாங்க வழி கா கைடு பண்ணுவாங்க சில பேரு வந்து இது அதெல்லா இதுக்கு எத்துக்க மாட்டாங்க
ம் செரி தோழி உங்க இவங்க நம் நம்ம பேசுற டைம் முடிஞ்சிடுச்சு உங்க நேரோ இவ்ளோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்